ஹலோ ஆ கேக்குது
ஆ ஓகே ஓகே ஆ நல்லாருக்க நீங்க எப்டி இருக்கிங்க
ஆ நல்லாருக்கே பசங்கெலா ஸ்கூலுக் போய்ட்டாங்ளா எப்டி
ஆ ஆமா
சரி சரி சரி சரி சரி சரி சாப்பிட்டீங்களா சிஸ்டர் குழந்தைக ஆஹ ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அவங்களு ஸ்கூல் போயிட்டாங்க நைன் ஓ கிளாக் போயிட்டாங்க
ஆ ஓகே ஓகே நான் சாப்டேன் நீங்க சாப்டீங்களா
ஆ சாப்பிட்டாச்சு நீங்க சேரி நம்ம இப்போ வந்து எப்படின்னா நம்ம எப்படினா ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடணு எத சாப்பிட்டா நமக்கு ஹெல்தி அத பத்தி கொஞ்சோ பேசலாமா
ஆ ஓகே கண்டிப்பா பேசலா
கண்டிப் பா இப்போ என்ன பொறுத்த வரைக்கு நான் என்ன சொல்ல நினைக் ங்க
ம்
சொல் சொல்லுங்க சொல்லுங்க
சொல்லுங்க
ஆ நான் என்ன பொறுத்த வரைக்கு நான் என்ன சொல்லுவேன்னா சிறுதானியங்கள் வந்து நல்ல உணவு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா சிறுதானியங்கள நம்ம வந்து அதிகமா எடுத்துக்கிட போம்போது நமக்கு வந்து அ உடம்பு நல்லா வைக்காது ரொம்ப ஹெல்த்தியா அதுல ஃபைபர் நிறைய சேர்ந்திருக்கறதனால நமக்கு வந்து ரொம்ப உத ஹெல்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி நம்ம என்ன சொல்றோம்னா சுகர் உள்ள சுகர் அந்த மாதிரி ஆல்ரெடி சுகர் இருந்தா அந்த சிறுதானிய உணவ எடுக்கலா எடுத்துக்கிட்டா சுகரோட அளவு கூடாது சுகர் இல்லாதவங்க அந்த சிறுதானிய உணவ வந்து எடுத்துக்கிட்டம்னா நமக்கு ரொ ரொம்ப நல்லது அதே மாரி குழந்தைங்களுக்குமே நம்ம வந்து அதிகமா சிறுதானிய உணவுங்கள வந்து குடுத்தா அவங்களுக்கு என்ன ரொம்ப என்ன சொல்றது அதுல வந்து இப்போ கம்புனு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து ரொம்ப இரும்பு சத்து அதிகமா இருக்கு அத வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வயசுக்கு உள்ள கொடுத்து ஒரு வயசுக்குள்ளே நீங்க கொடுக்கோனு நினைச்சீங்கன்னா இல்ல கம்பு சோளம் ராகி அ தினை இதெல்லா நம்ம என்ன பண்ணு கொஞ்சமா நல்லா வறுத்துட்டு வறுத்துட்டு பவுடர் பண்ணி அவங்களுக்கு கூழ் மாரி காய்ச்சு குடுக்கலா ஒரு வயசுக்கு உள்ள குழந்தைங்களுக்கு ஒரு வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு வந்து அதை என்ன பண்ணுவோம்னா நல்லா ஊற போட்டு உம் நல்லா பால் எடுத்து அத நம்ம கூழ் மாரி காய்ச்சி குடுக்கலா ஃப்ரெஷ்ஷா எடுத்து குடுக்கலா அந்த மாரி நம்ம குடுக்கும் போது வந்து அந்த அந்த அந்த அந்த அந்த பயிரோ பொருட்களோட அது நம்ம குடுக்குற விதைகளோட அந்த சிறுதானிய இது உவ்வு உணவுகள்ள வந் து முழுமையா வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து சத்து சேரும் அப்படின்னு என்னோட கருத்து
இது உண்மையிலே ரொம்ப கிரேட் ஆ நான் நான் இந்த மாரியெல்லா இந்த ஹெல்த் கான்சியஸ்ல இன்னும் வர வரவே இல்ல ஏன்னா எங்க வீட்ல எப்பவுமே நம்ம ட்ரெடிஸ்னலா நம்ம தமிழ்நாட்ல எப்டி நம்ம பாரம்பரியமா இட்லி தோச சப் பாத்தி பூரி அந்த மாரி தான பண்ணுவோ அதே மாரிதா நா போயிட்ருக்கே இன்னு அந்த சிறுதானியம் அப்படிங்கிற ஒரு இதுக்கே நா இன்னு வரல அதனால நீங்க இதெல்லா சொல்லும் போது நல்லாருக் க்கு
கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க உங் கொழந்தைங்ளுக்கு இப் இப்பவே ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துல வந்து உங்களுக்கே தெரியு நெறைய நோய்கள் சுகர் பி பி சின்ன வயசுலே கொலஸ்ட்ரால் இந்த மாரி ஹாட் அட்டேக் இந்த மார்லா நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வந்துகிட்டு இருக்கு அதனால நம்ம என்ன பண்ணனுனா குழந்தைகளுக்கு வந்து சிறுதானிய உணவுகள வந்து நம்ம வந்து அவங்களுக்கு குடுக்கது மூல உடலுக்கு தேவையான சத்து வந்து அவங்களுக்கு அதிகமா கெடைக்குது அதே மாரி அந்த மாரி சிறுதானிய உணேவுகள வந்து நார்ச்சத் து வந்து அதிகமா இருக்கு அப்படி இருக்கனால நமக்கு வந்து சீக்கரமா செரிமான செரிமானோ ஆயிரும் சரிங்களா அதனால குழந்தைகளுக்கு நீங்க குடுங்க
அது நான் என் ட்ரை பண்ணணுன் தா நெனச்சிருக்குங்க ஏன்னா எனக்கு ப்ப இருக்குற இந்த சாப் பாட்டே வந்து என்ன என்னோட பாப்பாக்குல்லா என்னால ஊட்டியே விட முடியில நறைய நேரோ லன்ச் பாக்ஸ் வந்து அப்புடே கொண்டு வந்துருவா அவளே சாப்புட வைக்கவே நா ரொம்பவும்மு செரமப்படுறேன் இதுல இதே எப்புடி நா ஆரம்பி கிருதுன்னு எனக்கு சத்தியமா தெரிலங்க நீங்க எந்த மாரி இதல்லா நீங்க பிரிப்பேர் பண்ணுவீங்க உங்க வீட்ல உங்க
இ இப்ப வந்து நீங்க ஒரு வயசுக்கு உள்ள இருந்தீங்கன்னா நீங் என்ன பண்ணணுன்னா நா சொன்னல கம்பு, சோளோம், வரகு அந்த நறைய ஐட்டங்க இருக்கு இப்ப வந்து நீங்க மெயினா ஃபர்ஸ்ட்டு வந்து ராகி எடுத்துங்க ஒரு வயிசுக்கு உள்ள கொழந்தன்னா ஃபர்ஸ்ட் நீங்க புதுசா ஸ்டாட் பன்றீங்களா இருந்தா ஒரு ஒ ல்லது ஒரு ரெண்டு மூனு ஸ்பூன் ராகி நல்லா ஊற போற்றுங்க, ஊற போட்டு பால் எடுத்து கூல் மாரி காய்ச்சிட்டு, நல்லா ஃபில்ட்ர் பண்ணிட்டு, கூல் மாரி காய்ச்சி குடுங்க அப்புடி குடுக்கம்போது எப்புடின்னா, எப்டி இருக்குன்னா, நல்லா அந்த ஜெல்லி மாதிரி இருக்குல்ல, அந்த பதத்துக்கு இருக்கும் தண்ணியா காய்ச்சீங்க தண்ணியா இருக்கும், ஜெல்லி கட் ட்டிய காய்ச்சிடிங்க ஜெல்லி மாரி இருக்கும் அதுல கொஞ்ச நீங்க பணக் கல்கண்டு அப்புல்டா உப்பு போட்டு குழந்தைங்களுக்கு குடுக்கும் போது அந்த குழந்தைங்க ரொம்ப இப்ப உள்ள குழந்தைங்க எல்லாமே அந்து ஜல்லி மாதிரி இருக்கத வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்புடுவங்க வாய்ல வச்சு நல் அது நல்லா உள்ள போயிரும் ஸ்மூத்தா உள்ள போயிரும் நீங்க அப்புடி குடுங்க அப் ப்பே அவங்க குழந்தைங்க அப்புடி சாப் ப்புடல அப்புட்ன்னா எல்லாமே இந்த கம்பு, சோளோ இந்த இப்ப ராகி இத எல்லா நல்லா வறுத்து சாரி ஊற வச்சு மொளகட்டி எனல்லே காய வச்சு பவுடர் பண்ணி அதுல கொஞ்சம் ஏலக்காய் சுக்கு இதெல்லாம் ஆட் பண்ணி கஞ்சி மாரி காய்ச்சி குடுங்க அது வந்து குழந்தையங்க கண்டிப்பா குடிப்பாங்க அதுல கொஞ்சம் நட்ஸும் சேர்த்துக்கோங்க சரிங்களா ஆமா எதுக்கு நா ஆ எதுக் த்த நாங்க இது பண்றோன்னா எங்க என்ன சொல்றது எங்க சொந்தக்காரங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு சுகர் இருந்தது அவங்க வந்து ஒருத்தங்க ரெபர் பண்ணாங்க நீங்க வரகு எடுத்துக்கோங்க இந்த மாரி ஃபுட்டு் எடுத்துக்கிடும் போது உங்களுக்கு சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்புடின்னு சொன்னாங்க அதே மாதிரி அவங்க ஒன் மந்த் எடுத்துக்குட்டாங்க அவங்களுக்கு வந்து சுகர் வந்து நார்மலா இருந்துது ஆமா டெப்ரர் அதோட அளவு வந்து கூட குறையலல்ல அதே அளவு இருந்தது அவங்க கரெக்டான அளவு அது நம்ம எவ்வளோ நாளும் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து ஒன்னும் பண்ணாது து இப்ப ரைஸ் எடுத்துக்கிட்ட போது அதுல வந்து ஹார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கு அ சிறுதானியத்துல வந்து நார் சத்து அதிகமா இருப்பனால சீக்கிரம் செரிமானோ ஆயிரும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதே மாரி நம்ம வந்து குண்டா இருக்கவங்க வந்து வெயிட்ட கம்மி பண்ணூ அப்புடின்னு நெனைக்குறவங்க வந்து அ என்ன பண்ணும் உடல் எட வ சிலவங்க வெயிட் லாஸ் ஆகிருவாங்க குண்டா இருந்து வெயிட் லாஸ் ஆயிருவாங்க அவங்களும் இந்த ஃபுட்ட எடுக்கும் போது அந்த வெயிட் வந்து மேனேஜ் அப்புடி இருக்கும் கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது ஆ உ நம்ம வயிறு ஃபுல்லா சாப்ட்ட ஒரு ஃபீல் இருக்கும் அதே மாதிரி ஆ என்ன ஸ் சொல்றது அ உடல் எடையும் கூடாம இருக்கும் அதே மாரி ரொம்ப நம்ம இந்த மாரி ச சிறுதானிய உணவுகள எடுக்கும் போது இதயத்துக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது நல்ல வலுவா இருக்கும் உ இதயம் வந்து மேம் மேம்படுத்தும் தஸ் சிறுதானிய உணவுகுள சாப்புட போம்போது ஆமா அதே மாரி அதே மாரி இன்னொன்னு சொல்ல போனா என்னன்னா நீண்ட நேரம் பசிக்கவே பசிக்காது இத சாப்புட போம்போது சரிங்களா ஆ சொன்னல்லா வெயிட்லாஸ் ம் வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு இந்த மாரி உணவுகள எடுக்கும் போது அ சீக்கிரம் பசி எடுக்காது அவங்க அதிகமா சாப்புடனுன்னு நொனைக்க மாட்டாங்க
ஓகே சிஸ்டர் நானும் வந்து என்னோட குழந்தைகளுக்கு ஒரு வயசு து அ ஒரு ஒன்ர வயசு எப் ப்படியும் நா அந்த ராகி கூழ் வந்து குடுத்துட் இருக் தே ஆனா நா வந்து வீட்லயே இந்த பாக்கெட்ல ராகிமாவு விப் விப்பாங்கல்ல குழந்தைகளுக்காக அத மா போயி வாங்கி நா அந்த மாரி கூழ் மாரி போட்டு ஆனா பணங்கள்கண்டுல்லா போட்லா அந்த டைம்ல சக்கர தா போட்டு குடுத்த அந்த டைம்ல ஒரு ஒரு வய்சோ ஒன்றரைறரை ஒன்ற வய்சு வரைக்கு சாப்ட்டுரு ப்பாங்க ஆனா அதுக்கப்றோ அது அப்டே ஸ்டாப் ஆய்டுச்சு எனக்கு சொல்ல போன இந்த தின் ணெய் வகைகள் சொல்றாங்கல வந்து என்னெ இருக்குன் கூட தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லா ராகி கம்பு அப்றோ என்னோ கவுலி அரிசி தி மாப்பிள்ள என்னமோ இன்னமு நெறைய சொ ல்வாங்க எனக்கு எல்லா புதுசு புதுசா இருக்கோ இப் நீங்க அந்த மாரி உங்க தெரிஞ்சது திணை வகைகளல்லா பேர் சொல்றீங்ளா அப்டே நீங்க உங்க வீட்ல என்ன அ
அ கண்டிப்பா கண்டிப்பா இப் இப்போ வந்து வரகு திணை சாமை அதுக்கப்புறோ ம் இந்த குதிரவாளி இந்த மாரி லா இருக்கு இதோட அரிசி எப்டினா குட் குட்டி குட்டியா கடுகு இருக்குல அந்த மாரி இருக்கு ஆனா கலர் மட்டு கொஞ்சு சேஞ்ச் ஆகு சரிங்ளா வரகு வந்து கொஞ்சோ ஒய்ட் கலர்ல இருக்கோ இந்த திணை வந்து எல்லோ கலர்ல இருக்கோ தினை மாவு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மாவளக்குலா பண்ணுவாங்கல்ல அ கோவில மாவளக்குலா பண்ணுவாங்க மஞ் ச கலர்ல அ அது ரொம்போ நல்லா இருக்கு திணை வந்து ரொம்ப ரொம்ப நல்லாருக்கோ கொழந்தைங்களுக்கு வந்து நீங்க பொங்கல் பண்ணி குடுங்க
அதுல பண்ணுவாங்ளா மாவெளக்கு
ஆம் அத பவுட்ராக்கி மாவளக்கு பண்ணுவாங்க தினை எங் ஊர் சைட்லலா கிராமத் த் சைட்லலா கோவில்களுக்கு வந்து தினை மாவு இடிச்சி தினை தா பேரே தினை தா தினை அரி சி ஆ ஆமாமா அது வந்து குட்டி குட்டி கடுகு மாதிரி இருக் கோ ஒய்ட் அ எல்லோ கலர்ல இருக்கோ சரிங்ளா அதுல வந்து நீங்க நீங்க தோசை இட்லிமே பண்ணலாமே என்ன சொல்ற து ஆப்போ ட்ரை பண்லா உங் கொழந்தைங்க தோச இட்லி லைக் பண்ணி சாப்ட்டாங்கன்னா தோச இட்லி பண்ணுங்க ஆப்போ பண் ணுங்க ஆப்பொனா நா என்ன பண்ணுவுனா ரெண்டு டம்ளர் தினை போட்டேன்னா ஒரு டம்ளர் பச்சரிசி போடுவே கொஞ்சு வெந்தய போடுவே கொஞ்சு என்ன சொல்றது ம் இந்த உளுந்து போட்டு நல்லா ஊற வெச்சு ஆட்டி வெச்சி தேங்காவ்யு போட்டு ஆட்டி வெச்சி ஆப்போ சுடுங்க ரொம்ப நல்லா வரு ரொம்ப சாஃப்டாவு அது என்ன சொல்றது நல்லா மொறும் மொறு மொறுன்னு வரு நீங்க ட்ரை பண்ணுங்க உ கொழந்தைக்கு செரியா ஆ எல்லா சிறுதானியங்க்ளி மே நம்ம ட்ரை பண்லா ஆப்பத்துல
ஒ
ஆப்போ தோச இட்லி ம் இனியு ட்ரை பண்ணுங்க கொழந்தைங்க இந்த மாரி கோ கண்டிப்பா எடுத்துக்கிடுவாங்க அதே மாரி நீங்க இது குடுக்குறதுனால அவுங்குளுக் வந்து எப்டினா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகு எலும்புலோ எலும்புகது எலும்புகளுக் கு அப்டின்னா ரொம்ப வலுவா இருக்கு அதே மாரி இன்னொன்னு சொல்ல போனா ரத் த சோகினால கொஞ்ச ஒரு மாரி மொகோ வீங்கி கை கால்ல ஒரு மாரி இருக்குல அவங்கல இந்த மாரி ரி சிறுதானிய உணவுகள வந்து அது திகமா எடுக்குமோமோது அவுங்குள்க்கு எப்டி இருக்குனா இரத்த சோகை வந்து இல்லாம அ தடுக்கப்படு அ அது மாரி நம்ம வந்து இயற்கையான உணவுகள நம்ம அ திகமாக எடு குறனால நமக்கு எப்டி இருக்குனா நம்ம ஆரோக்கியமா வாழ்வோ இந்த மாரி ஃபுட் நீங்க எடுத்துக்கோங்க கண்டிப்பா ரொம்ப நல்லது கம்பு தினை சாம வரகு குதிரைவாளி இதெல்லா நீங்க எடுத்துக்கோங்க இதுல நீங்க பொங்கல் பண்ணுங்க சாம்பார் சாத பண்ணலா நார்மலா கஞ்சி காச்சி குடிக்கலா இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா பா சரிங்ளா
ஓகே ஓகே ஓகே இது நா உங்களோட இதுக்கு ரொம்ப நன்றிங்க இவ்வளவு தூர சொன்னதுக்கு அம் அப்புற நீங்க இது வந்து ஒரு நாளக்கி எத்தன வாட்டி இத வந்து சமைப்பீங்க ஒரு நாளக்கு ஒரு நேர மட்டு தா சமைப்பீங்ளா இல்ல மூணு நேரமே சமைப்பீங்ளா இல்ல அத பத்தி கொஞ்ச சொல்லுங்கள
அ மூணு நேரமே சமைக்க மாட்ட காலைல எடுத்துக்குட்டா ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு வந்து காலைல எடுத்துக்குட்டா ஏன்னா ஸ்கூலுக்கு போறாங்கல்ல நீங்க கஞ்சி ப கஞ்சி மாரியோ கூழ் மாரியோ காய்ச்சி குடுத்தீங்கன்னா ஏன்னா எல்லா குழந்தைகளுமே இப்ப ஸ்கூலுக்கு போற அவசரத்துல சாப்புட மாட்டுக்காங்க அதுவ அப்டே குடுத்தீங்கன்னா ரொம் ரொம்போ நல்லது நைட்டும் நான் குடுப்பேன் இப்போ தோசைக்கி இட்லிக்கி போட்டேன்னா மா என் காலை மதியமும் சாரி காலையிலயும் நைட்டும் குடுப்பேன் மதியம் மட்டும் கொஞ்சமா என்ன சொல்றது ரெ ம இந்த ரைஸு மட்ட அரிசி கொஞ்சமா சோறுப்பேன் அது பண்ண பண்ணிடுவேன் ரெட் ரைஸ் போங்கி பண்ணிக்கிடுவேன் ஒரு நேரம் மட்டும் ரைஸ் பண்ணிக்கிட்டு மத்த ரெண்டு வேலைக்கும் சிறுதானிய உணவுகள் நீங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா தோசை ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா குழந்தைங்க ஆனா தோசை போடும் போது வெந்தயம் போடுங்க சரிங்களா அந்த ஃப்ளேவருக்கு வந்து குழந்தைங்க கண்டிப் ப்பா சாப்புடுவாங்க மொறு மொறுப்பு வரும் சரிங்களா கண்டிப் ப்பா எடுத்துக்கோங்க நீங் கொழந்தைங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து குழந்தைங்க வந்து கண்டிப்பா இதை எடுத்துக்கிடணும் அப்பதா நோய்லந்து நம்ம வந்து பாதுகாதுக்க முடியும்
ஓகே ஓகே சகோதரி டைம் முடிஞ்சுது ஆ நீங்க அடுத்த கால்ல கனெக்ட் ஆகுறீங்களா ஆ ஓகே தேங்க்யூ சிஸ்டர்